சாப்டியடா
இல்ல
சாப்பில்லையா எ மணியாச்சு
கால்ல சாப்பாடே இப்பதா சாப்ட்டே பன்னெண்டு மணிக்கு
அப்பா இன்டர் மீட்டின் ஃபாஸ்டிங் ஏதாவது ட்ரை
நத்திங் நத்திங்தா நா திங் பிசி செமபிசி
ஹா
பிஸி ஷெடூல் போயிட்டு இருக்கு
ஆ குட்டி என்ன பண்ணுது சாப்பாடு ஊட்னியா
அது தூங்குது
ம் சாப்பாடு அப்போ முழிக்கு போது குடுத்துக்குவியா
ஆமா எப்ப எந்திரிக்கிறானோ அப்பதா சாப்பாடு அவே தூங்குற வரைக்கு அவன அப்பிடியே தூங்க விட்டறது
சேரி சேரி இன்னொரு குட்டி எப்ப வரு ஸ்கூல்ல இருந்து
அஞ்சி வரு மூன்றரைக்கெல்லா வந்துரு மூன்ற நாலு மணிக்கு வருவாப்ல கூட்டிட்டு வர்றது நாலு மணி ஆயிரு
ம் ம்
வந்து அவரு ஒரு ஆட்டத்த போடுவாப்புல
ம் நானு இன்னக்கி இது எடுக்கணு என்ன கொஸின் பேப்பர் கொஞ்சோ எடுக்கணு டியூசன் பசங்களுக்கு
சேரி
சேரி அதெல்லா எடுத்துட்டு அப்பிடியே உங்கிட்ட பேசுவோ
ம் ஓயாம டெஸ்டே வச் ச்சிட்டு இருக்கக் கூடாது பாவோ பிள்ளை எல்லா கதற ஆரம்பச்சிருக்கங்க
இல்ல நா அப்பிடி வைக்கமாட்டே டென்த் பையனுக்கு வச்சி முச் ச்ச அப்புறோ செவன்த் பையே எழு த்னா இப்போ ஃபோர்த் பையனுக்கு குடுக்குறே கேப் வரு மாறி மாறி கேப் இப்ப வரு
சேரி ஓகே ஓகே
ம் அப்புறோ சொல்லு இப்பதா ஃப்ரெண்ட் ஒருத்தகிட்ட பேசிட்டு இருக்கு போது அ இது தீபாவளி இக்கெல்லா என்ன பண்ணுவ எப்பிடி கொண்டாடுவேன் கேட்டுட்டு இருந்தே நீ என்ன பண்ணுவ தீபாவளிக்கி
தீபாவளிக்கா காலே இவங்கள வந் து எவ்ளோ லேட்டா எந்திருக்க முடியுமோ அவ்ளோ லேட்டா எந்திருப்பே
டிபாவளிக்கு
எஸ் அன்னிக்குதா லீவே
ஆ சேரி வி த்தியாசமா இருக்கே கதைய மேல சொல்லு
வே அப்பிடிதா இருக்கு கால்ல மெதுவா எந்திரிப்போ ஆ மொதநாளே வந்து குலோப்ஜாம் போட் வச்சிருவோ
ம் யூனிவர்சல் தீபாவளி டெசர்ட் ட் இல்ல அது
ஆமா குலோப்ஜாம் போட் வச்சிட்டம் ன்னா அன்னைக்கு வேல ஓவர் ஆயிரு தீபாவளிக்கு ரிலீப் ஆயி க்குலா ஒரே ஒரு ப ஜிமாவு பேக்கட் வாங்கி வச்சி ஒரே ஒரு வாழ த்தா வாங்கி வச்சி வாழக்கா பச்சி போட் ட் எடுத்துருவே
ஆ
அதோட அதோட அவ்ளோதா தீபாவளி ஓவர்
சாமி கும்பறதுடா நீ சாப்புறத மட்டு சொல்லிட்டு முடிச் ட்ட
வான்டா பலகாரம்லாம் சாப்புறதுதான்டா தீபாவளி நம் போவோ அ இவுங்க வந்து ஆக்சுவலா தேட்டர்ல இருந்தாங்க சோ தீபாவளில்லாம் படோ ரிலீஸ் த் ஆயிரு சோ காலையில ஆறு மணிக்கல்லா கெளம்பி போயிருவாங்க சாமி கும்புறதெல்லா அவுங்க எப்ப வர்றாங்களோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப் வந்துட்டு போவாங்க அந்த கேப்லதா கொண்டாடுவோ அப்பிடில்லா சாமி கும்புட்டு முடிச்சறது வீட்ல யாரு இருக்க மாட்டாங்க வீட்ல டிவியு பாக்க மாட்டோ சோ பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணி ட்டு அவ்ளவுதா அதுகள எப்பியு போல குளிக்க ஊத்றது சாப்பாடு ஊத்றது சாப்புட்டது தூங்க வைக்கிறது மத்தியானோ தூங்கி எந்திரிச்சக அப்புறோ மறுபடியு சாப்பாடு ஊட்டறது அதுக்கப்புறோ புது ட்ரெஸ் போட்டுட்டு இப்பதா ஒரு வருஷோ லாஸ்ட் ஒன் ன் இயர் மட்டு எங்க டேடி மம்மிட்ட போயி புது ட்ரெஸ் போட்டிருக்கதா அவுல்ட்ட எல்லா காமிச்சுட்டு கம்பி மத்தாப்பு ஏத்தி வச்சிட்டு வந்துட்டோ
ஓ சூப்பரு ம்
போயிருவாங்களா புது படத்துக்கு சோ வந்து அஸ் சிங்கிளாவே போயிரு என்னோட தீபாவளி ஃபுல்லா
பசங்க பட்டாசு சவுண்டுக்கு பயப்படுவாங்களா தைரியமா வைப்பாங்களா
ஆ பயப்படுவாங்க ஆனா வந்து பட்டாசு எல்லா வைக்க அலோட் பண்ணல இன்னு கம்பிமத்தாப்புதா வாங்கி போட்டு கம்பிமத்தாப்பு வச்சுட்டு இருப்போ புஷ்வானோ வச்சுட்டு இருப்போ தைரியமா வைக்கீங்க அதுங்கெல்லாம் நான தான் விடமாட்டேன் பயப்படுவேன்
அந்த வான வேடிக்க நா கேக்குறது அந்த பட்டுன்னுஸ் சவுண்டு வருல்ல அதுக்கு பயப்படுங்களா என்ஜாய் பண்ணுங்களான்னு கேக்குறே
சியா குழந்தையா இருக்கும்போது அழுதுச்சுங்க இப்ப அது-அது இரு ஆ சரத்துக்கு மட்டுந்தா பயோ தப-தப-தப-தப ஓரே சவுண்டா இருக்கே என்னன்னு தெரியலையே அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பயோ மத்தபடிலா ஆம் சும்மாதா இருப்பாங்க ஒன்னோ
அது நீ ஆஃப்டர் மேரேஜ் ஜி உன்னோட பிஃபோர் மேரேஜ் எப்டி இருக்கோ தீபாவளி
அ இதுவே இன்னோ முடியல நைட் என்ன பண்ணுவோ எங்க அம்மா வீட்டுலருந்து வந்ததுக்கு அப்புறமா ஆன் ஆ ரஃப் ட்ரெஸ்ச மாத்திட்டு மொட்டமாடிக்கு போயிருவோ மொட்டமாடியில போயி நின்ன யோனா எங்க ஊர சுத்தி எல்லாரு வானவேடிக்க